ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது ஆ இந்ததா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு ஆமா நா இப்பதானே அம்மா வீட்டுக்கு போன இல்லிங்ளா அது இப்பதா வந்தே நேத்து அம்மா வீட்டுக் போய்ர்ந்தப்ப நம்ம ஸ்கூல் பழைய ஸ் ஸ்கூல் பக்கம் போனே எனக் பழைய ஞாபகல்லா வந்துர்ச்சி அத சொல்றர்தா இப்போ கால் பண்ணனே நம்ப ஸ்கூல் ஞாபகல்லா வந்துர்ச் ச்சு
அப்புடியா செரி செரி ஆமா ஆமா அதெல்லாம் மறக்க முடியுமா அந்த மெமரிஸ் எல்லா இல்ல
ஆமா காயில்ல பெல் அடிச் உட்ருன் சொல்லி குடுகுடூன்னு ஓடுவோல்ல வாட்ச்மேன் வந்து டோர்ல்லா க்ளோஸ் பண்ணிடுவாரு கேட்டு அப்டின்சொல்லி ஓடுவமே ஞாபகருக்
ஆம்மா அது எப்பிடி மறக்க முடியு ஐய்யய்யோ அதெல்லா மறக்கவே முடியாது
வெயில்ல நின்னுட்டு ப்ரெயர் பண்ணுவோ
ஆம்மா அது ஒரு மெமரீஸ் தா அதெல்லா அந்த மாரில்லா வ வர வே வராது நம்ம அப்பொ நம்ம பாத்த அந்த எஞ்ஜாய்மண்ட்டு அந்த இதெல்லா இப்ப எல்லா இருக்குமான் சீரியசாத்
இல்லல்ல ஆமாம்மாம்மா இப்ப இந்த காலத்துல கண்டிப்பா அது த எவ்வளோ வெல குடுத்து வாங்னாலு அதெல்லா கெடைக்கவே கெடைக் க்கு அது என்னமோ கடமைக்கு போற மாதிரி இருக்கு இப்ப இந்த பசங்கெல்லா நம்பல்லா அது ஒரு சந்தோஷமா போன மாதிரி து அப்போ பயந்துட்டுதா ஸ்கூலுக்கு இருப்போ ஆனா இப்ப நெனச்சா அது ஒரு நல்ல மெமரபுலா இருக்கு சிரிப்பு வருது
ஆம்மா ஆம்மா அப்ப எல்லா வந்து நம்ம ஆ வீட்லெல்லா காசூங் குடுக்க மாட்டாங்க இல்ல ஒரு ஸ்நேக்ஸ் வாங்கி சாப்புட்டுறதுக் குட ஆ அப்ப அதோட அப்போ வந்து எல்லாமே ரொம்ப சீப்பா வேற இருக்குல்ல ஈஸியா நம்ம வாங்கிற்லா அப்ப உள்ள ஸ்னக்ஸ் கூட இப்ப இல்ல வெயில்ல
கடைக்கவே இல்ல ஆமா ரொம்ப இதுவா இருக்கு இந்த டயர் வெயில்ல முட்டி போடுவோ லேட்டா போயிடுச்சுன்னா இப்பல்லா அந்த மாதிரி ல்லா இல்ல இப்பெல்லா அப்டில்லா பண்ணா வந்து பரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்
ஆமா பண்ண ஆமா ஆமா நம்மல்லா அடிவாங்காத டீச்சர்ஸே
இல்ல ஆமா டீச்சர்ஸ் க்ளஸ்குள்ள இல்லன்னா அவ்ளோ ஒரு அட்டகாஸ்
ஆமா ஆமா அதுவு மழையெல்லா வந்துச்சு அப்டின்னால்ல க்ளஸ்க்ல உக்காந்து இருக்கும் போது செம்ம ஜாலியா இருக்கு
ஆமா க்ளஸே ஈரமா இருக்கு ஷூ நன்ஞ்சிருக்கு‌ ரெய்ன் கோட்டு கொட அதெல்லா அப்டி ஈரமா இருக்கு
ஆமா எப்படா பெல்லடிக்கு ஆமா ஆமா இல்ல எப்படா பெல்லடிக்கு ஓடலா வீட்டு உம் அப்டின்ட்டு உக்காந்துருப்போம் இது ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட் தா அவ்வளதா அவ்ளதா ஞாபகோ இருக்கா நா ஒரு லெமன் ரைஸ் எடுத்துட்டு வருவல்ல எங்க அம்மா பண்ண
ஆமா ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கு ஆ அதுக்கு உருளக்கெழங்கு பொரியல் நல்லா கிறிஸ்பியா இருக்குமே இப்ப கூட எனக்கு வந்து அந்த லெமன் ரைஸ் செஞ்சா உ நியாபகந்தா வரு அதுக்கு ஏத்த மாரி அந்த லெமன் ஆம் மா அந்த உருளக்கெழங்கு நாச செஞ்சிருவ ஆனா ட்ரை பண்ற நா எனக்கு வா நமக் அந்த மாரி கிரிஸ்பியா வர
அது வராது அதேதா அதே ஜாமா வச்சுதா நானு பண்ணுவ ஆனா எனக்கு வராது அம்மாக்கு வரு
அது அவங்கவங்க கை பக்குவோ ம் எப்படா லன்ச் ப லன்ச் பீரியட் வருன் நம்ம அப்டி வெய்ட் பண்ணிட்டே இருப்போ ஒவ்வொருத்தரோட சமையல ல ல் லஞ்ச் பாக்ச டேஸ்ட் பண்ணி பாக்குறது ம் ஆமா ஆனா நான்வெஜ் எடுத்துட்டு போக மாட்டோ ஸ்கூலுன்றதுனால
ஆ லெமன் ரைஸு தக்காளி சாதோ புளிசாதோ அந்த மாரிலா
முட்ட கூட எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க செல டைம்ல ஆனா நம்ப எல்லா எடுத்துட்டு போவோம் முட்ட வேற என்ன பண்றது அத தவிர்த் து நமக்கு வேற நான்வெஜ் எதுவுமே
உம் எஃக் மட்டுதா எடுத்துட்டு போவோ
இந்த இங்க் பென்னெல்லா வந்து ஷட்ல அடிச்சிருவோ டிரெஸ்ல அடிச்சி
ஆமா அது எக்ஸாம் முடிஞ்சிருச்சு குவாட்டர்லி ஆஃபர்லி எல்லா முடிஞ்சிருச் சினா நம்ம ட்ரெஸ்ஸெல்லா வீட்டுக்கு போம்போதெல்லா ஃபுல்லா இங்க்கோட போவோல்ல எங்க அம்மாட்டெல்லா நா பயங்கர அடி வாங்கியிருக்கே தெரியுமா ஒங்கிட்ட சொல்லி கெல்ல.
ஆமா ஆமா நெறய பேர் பிளேடு வச்சுலா கூட ட்ரெஸ் கிழிச்சி வுட்டுருவாங்க அந்த மாதிரிலா
ஆமா அது நம்ம கூட படிச்ச சீனியரோட அக் க்காலா அப்டிலா நடந்ததுல ஆனா நமக்கு வந்து ஃபுல்லா இங்க் மட் மட்டுந்தா மேல ஃபுல்லா தடவிட்டு அப்படியே அடிச்சுட்டு விளாண்டுட்டு போவோ அதிக் கே அம்மாலாம் பயங்கரமா அடிப்பாங்க திட்டுவாங்க என்னைய உம்
காய் எலையோட எல்லா பண்ணுவோ மே நியாபருக்கா அந்த கோவக்
ஏ ஆமா நா நெறயா இப்பதா எனக்கு ஒன்னு ஒன்னா நியாபகம் வருது நெறயா நா மறந்துட் டேன் தெரியுமா நெறயா விஷயம் மறந்துட்ட ஆமா எது ஆமா நம்ம பசங்க கிட்டல்லா இந்த மார்லா இருந்தோ இந்த கொரனா லா இருந்து ஒன்னானோ அவங்கல்லா வந்து வந்து ஆச்சரியமா கேக்குறாங்க தெரியுமா ஆ அவங்க எதுவுமே பாத்தது இல்ல
அய்யய்ய அப்பிடின் ற மாதிரி ஒரு சில விஷயோ அய்யய அப்படின்ற மாதிரில்லா பேசுறா ங்க அதெல்லா நா எங்களுக்கு எவ்வளவு புனிதமான விஷியம்டா அப்படின்னு நா சொல்லுவே உம்
தெரியல அதெல்லா அதெல்லா அந்த இதுவே இல்லல்ல ஆ
ஆ அந்த கோவக் கோவக்கானு சொ ஆ கோவ எலன்னு சொல்லும் போது எனக்கு அந்த கோவ பழம் கூட ரெ ட்டா ரு
ஆமா ஆமா ஆ இப்ப எனக்கு ஞாபகோ வந்துருச்சு ஆமா ஆமா செம்மையா அது அந்த பழம் கூட நல்லா ரெட் கலர்ல இருக்குமே பயங்கர ரெட்டா உம் கிளி ஆமா ஆமா
ம் அந்த தேன் தேன் பூ ஆமா ஆமா ஆமா தேன் பூ தேன் பூல அந்த தேன் எலா கு எடுத்து சாப்பிடுவோ
ஆமா ஆமா
நறைய நம்ம அந்த கால அதெலா பேசனோனா வந்து பேசிக்கிட்டே
பத்தவே பத்தாது ஒரு டேயே பத்தாது உம்
பண்ணுவோ ஸ்கூலுக்கு போற
ஆமா அரசமலை இரைய பறிச்சு நம்ம பி பி எல்லா ஊதிவி வெளையாடுவோமே ஞாபகோ இருக்கா இருக்கு இருக்கு உம் அப்புறோ ஒரு லைய வச்சு நம்ம கையில எல்ல நெகமாரல்லா பண்ணுவமே ஞாபக
ஆ ஞாபக இருக்கு ஆனா அது என்ன தெரிய
பேரு தெரியாது ஆனா நம்ம என்ஜாய் பண்ணிருக்கோ
ஆ ஆமா அப்புறோ சண்டே போடுற மாரி கூட ஒரு பூருக்கு இருக்கு அந்த மாதிரி அதெலா இருக்கு
ஆ இருக்கு நா மறந்துட்டே உனக்கு தெரியிற அளவு கூட எனக்கு இல்ல தெரியுமா நா மறந்துட்டே நெறையா ஏன்னா நமக்கு போந்து ம்ச்
ஆமா கலாச்சாரம் எல்லாம் மாறிடுச்சு ஆமா பர்ஸ்ட்ட் மாறிடுச்சு பழையது
எனக்கே உஹம் இப்ப நீ சொல்ல சொல்ல எனக்கே ஆசையா இருக்கு தெரியுமா த்ரி
ஏன்னா இப்ப நம்ம அம்மா இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லல்லாம் பழைய இதெல்லாம் போடுவாங்களா இப்ப பாத்தது ஆமா இல்ல மறந்துட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு மொட்டை மாடியில வந்து வெயில் இந்த வெயில் டைம்லல்ல வெளிலயே நம்ம படுத்துப்போ ந்த வானத்தை பாப்போம் இப்பெல்லாம் எங்க வெளியில வந்து படு
இப்ப எல்லாம் கிடையாது எல்லா ரூமுக்கு ஏசி ரூ ரெண்டு ரூமா ரெண்டு ரூம்ல ஏசி இருக்கு ஹால் மொதகொன் ஏசிபோட் ஆரம்பிச்சுிட்டாங்க ஆனா நம்ம அப்படியா இருந்தம் அப்பெல்லாம் ஹ எண்ணிட்டு படுத்துட்டு இருப்போ மாடில எல்லாரும் ஃபேமிலியா ஒரே இடத்துல இருப்போம் னா இப்போ அப்பா அம்மாக்கு தனி ரூம் குழந்தைக்கு தனி ரூம் னு எல்லாம் வச்சுட்டாங்க
அஹ் எனக்கு ஒரு சிலநேரத் ரொம்ப அழ கூட வந்துரும் எனக்கு என்னடாது நம்ம ரொம்ப மிஸ் பண்றோமே அந்த லைப் சா காசு கம்மியா இருந்தா கூட சந்தோஷம் நிறைய இருக்கு இப்போ காசு நிறைய இருந்த ந்து டெக்னாலஜி நிறையந்து எல்லா வசதி வந்து நம்மளுக் அந்த சந்தோஷ கிடைக்கல நோய்கள் தான் அதிக
கரெக்ட்டு உண்மதான் உண்மதான் சீரியஸா அப்படி ஒரு இதுல இருக்கோம் நம்ம
ந அம்மா வீட்டுக்கு அதான் எனக்கு அந்த ஸ்கூல பாத்து அப்படியே கொன் நேரத்து ரொம்ப அழையா வந்துச்சு அந்த கேட்ட பாத்துட்டு ரொம்ப
நான் மறந்துட்டேன் உஹம் உம் உம் ஆனா நீ ஞாபகம் வச்சிரு க்கல்லாம் எல்லா மெமரரிஸ்ஸுமே இல்ல
ஆமா த நேத்து அதுவும் ஸ்கூல் பாத்த உடனதான் எனக்கு இன்னும் ஞாபகங்கள்லாம் இருக்கு இந்த மரம்லாம் கூட ஆனா அப்படிய இருக்கு க்கு
உம் அதுவும் அம்மா செஞ்ச லெமன் ரைஸ்லா நீ இன்ன வரைக்கும் மறக் லல்லா
அதுல நாலாம் ஒரு விஷயம்ல்லா உஹம் படிப்ப பத்தி எல்லா மறந்துருவோம் ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லா ஞாபகம் இருக்கும் எனக்கு டீச்சர்ஸ் எல்லா கூட எனக்கு க்கு ஞாபகம் இருக்கிறாங்க நா எல் கே ஜி ல இருந்து நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு எல்லா டீச்சர்ஸ் பேருமே நல்லா
உம் எனக்கும் இருக்கு கொஞ்சோ கொஞ்சோ உம் கரெக்ட் தான் என்னென்ன சாப்ட்டோம் எ எங்கங்க போனும் வீட்டுக்கு சொல்லாம எங்கய வெளில போய் சுத்தணும் அ அதுலா ஞாபகம் இருக்கு கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு போமாட்டோம் நடக்க நடக்க நின்னு பேசிட்டு இருப் போம் அதெல்லா ஞாபகருக்கு க்கு ஆனா என்ன கிளாஸ்ல என்ன சொல்லி சொல்லி கொடுத்தாங்கிறது மட்
அஹ்ஹ் அதெல்லா இல்ல அது நம்மளுக்கு ஒசூரும் அந்த மேக்ஸ் மேக்ஸ் எல்லா நம்ம மண்டைல நிக்கும்
உம்கும் ஆமா ஞாபகம் இருக்கா அவங்க ஒழுங்கா படிக்கட்டி நம்ம கையை காமின் சொல்லி அட்டி போடுவாங்களேன் ஞாபகம் இருக்கா ஆமா
முட்டி போட வைப்பாங்க வெளியில எவ்ளோ நேரம்னா அழ வந்து வந்தாலும் விடவே மாட்டாங்க நெறைய வாட்டி மண்ணல எல்லா கூட முட் முட்டி போட வச்சிருக்காங்க
செம்ம ஜாலி அதுக்கு அப்போதைக்கு நமக்கு அது அந்த ஜாலிய இத்தரல ஆனா இப் இப்ப நெனைக்கும் போது அது மாதிரி எல்லா வரவே வராது
கும்போது அந்த புரோகஸ் கார்டு எல்லா குடுக்கும் போது வீட்டுல வந்து குடுக்கல குடுக்கலன்னனு போய் சொல்லிட்டே இருப்போம் ஆனா எப்படியோ வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா ஒரு சில பசங்க வந்து ஆ அவங்களே சைன் போட்டு வந்துருவாங்
ஆமா ஆமா நானுமே பண்ணத இல்ல நானா சொல்லிருக்கேன்னா உங்ககிட்ட அப்பயே அந்த மாதிரிலா நமக்கு அப்போதைக்கு தைரியம்ல்ல மாட் டிக்கிட்டா வீட்டுல அவ்வளோதான் நம்மல வெளுத்தி எடுத்துருவாங்கல்ல உம் ஃபேஸ்லேயே காமிச்சிருவோ ஒரு சில பேர்ல தை தைரியமா அதெல்லா பண்ணிட்டு வருவாங்க இந்த மாதிரிலா நமக்கு தைரியம் இல்ல உம்
அது அந்த சைக்கிள் எ ஓட்டி சில பேர் பாதி பேர் சைக்கிள் வரும் பிள்ள நடந்துட்டே வர வோ சில பசங்க ரொம்ப தூரம் இருந்து கூட நடந்துட்டு வரும் உம் ஆமா ஆமா ஆனா இப்பல்லா சைக்கிள் குடுக்கும் பயமா இருக்கு இப்பல்லா போக மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த அளவுக்கு தைரியம் பச
இல்லையே அதுதெக்கும் இப்பல்லாம் வண்டிய வெச்சிருக்காங்களே லவன்
ஓ ஓ ஆமா ஆமா பாத்தேன் ப்த்தேன் நான் கூட பசம் ரொம்ப வேகமா போகுது
உம் நம்ம அப்படி எல்லாம் கெடையாது இல்ல நம்ம சைக்கிளே பாத்தது கெடையாது அந்த அந்த அளவுக்கு
உம் ஆமா ரொம்ப ஆமா
ஆமா நல்ல வேல நீ ந ரொம்ப நாள் மறந்துட்டேஆனா நீ எனக்கு ஞாபகப்படுத்திட்டல்ல இன்னைக்கு நைட்புல்லா அதே தான் நினைச்சிட்டு இருப்பே
உம் அததுதான் வந்து சொல்லணும் அப்படின்னு நெனைச்சேன்னா ஏன்னா நான் அந்த பக்கம் போகமாட்டேன் எப்பமே போனனா இந்த வாட்டி போகும்போது வந்து ரூட் சரியில்ல அப்ப அந்த சைட் போ சொன்னாங்க அப்ப போகும் போதான் ஐய்யய்யோ நம்ம ஸ்கூல்ல மறந்துட்டோமே இப்பதான் ஞாபகம் வருது நம்ம இப்ப வாழ்க்கை இல் அப்படி இந்த நம்ம கல்யாணிச்சு அப்படியே போயிடுச்சு அப்டின்றதுனால மறந்துட்டேன் இப்ப போகும் போது தான் தெரிஞ்சுது எனக்கு உம் எனக்கு என்னன்னா அந்த மரம் வந்து இன்னும் நல்லா இருக்கா அது மழை நல்லா பெருசு
ஆமா அதுக்கெல்லாம் எத்தன இயர்ஸ் ஆச்சு
ஆமா அது கீழே உக்காந்து வெளையாடுவோம்
கீழே உக்காந்து வெளையாடுவோம் சாப்பிடுவோம் அங்க உக்காந்து ரவுண்டு ரவுண்டு போட்டு எல்லா மறக்க முடியாது
உம் அது தா நேத்தே எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷம் பக்கோம் அப்டி இருந்தா மனசு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு சரி அது சொல்லலாம் அப்டின்னு தான் உன்கிட்ட வந்தேன் ஆமா ஆமா ஆமா சேரி சேரி சாப்பிட்டு தூங்குங்க நாளைக்கு பண்றேன் பாய் பாய் பாய்